ஹலோ ஹலோ அம்மா நல்லாருக் கமா நீங்க எப்படி இருக்கீங்க
நல் நல்லா இருக்கியா ஆஹ் சரி சரி நல்லா இருக்க ஏ ரொம்ப நேரம் வாய்ஸ் கேட்கல அதா ரெண்டு வாட்டி கேட்ட ஹலோ ஹலோன்ட்டு
ஆஹ் சரி சரிங்கம்மா டவர் பிரச்சன போல என்ன பண்றது
ஆ் ஆமா ஆமா அது ஒரு சில சமயம் சீ நல்லவே கேட்கு ஒரு சில சமயோ கேட்கவே கேட்காது இப்ப கூட ஈவினிங்கு ஊர்ல இருந்து ஆமா ஊர்ல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க வீடியோ கால் பண்ணாங்க
ஓ
ஆமா அவங்ககிட்ட பேசும்போது அப்படிதா கொஞ்சோ நேரோ நல்லா வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்ரோ ஸ்டக் ஆயிடுச்சு ஊர்ல இருந்து எங்க ஹஸ்பண்ட் சொந்தக்காரங்க ஒருத்தரு கால் பண்ணியிருந்தாங்க
சரிங்கம்மா
கல்யாண வச்சிருக்காங்களா அடுத்த மாஷோ ஆமா ஆமா ஆமா இங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அது பேசிக்கிட்டே இருந்தா டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்ரோ எங்க வீட்டுக்கார பேச ட்டாரு நார்மல் கால் போட்டு இல்லடா டவர் வரல கொள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சரி நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க
ஆஹ் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க
உம் உம்
உம்
என்ன பண்றீங்க நா சாப்ட்டாச்சுமா நீங்க
சாப்டியாமா
ஆஹ் நா சாப்ட்டேம்மா நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் நான்லா சும்மாதா உக்கார்ந்துட்டு இருக்க சரி இதான் மாச கடசி ட்லி ஆயிட்டே இருக்கு, இன்னா நெய்யூத் இருக்கு என்னென்ன இல்லன்னு ஒரு லிஸ்ட் ச்சி எடுத்துட்டு இருக்கற
நீங்க மாசத்துக்கு மொத்தமா செலவெல்லா வாங்கிடுவ்வீங்களா
ஆஹ் அவரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குடுத்துருவாரு அத வச்சு ஓட்ட சொல்லுவாரு, நா முடிஞ்ச அளவுக்கு என்னால ஓட்டுவே, இல்லன்ன ஆம்மா இல்லன்னா கடசியில ஏதாவது கம்மியா இருந்ததுன்னா மாறுபடியு அவர்கிட்டேருந்து வாங்கிப்பே
ஓ செரிங்க மாஸ்துக்கு மொத் மொத்தமா லிஸ்ட் போட்டு வாங்கிவீங்களாமா
ஆமா அப்ப இதுல்லா என்ன பண்ணுவேன்னா மளிகெல்லா அரிசி பருப்பு ம் எண்ணெ சக்கர இதெல்லா மொத்தமா வீட்டுல பேசிக் நீட்ஸ் எல்லா வந்து வாங்கி வெச்சிப்பே
ஓ மொத்தமா வாங்கி வெச்சுக்குவீங்க
அரிசி எண்ணெ உப்பு சக்கர பருப்பு இதெல்லா என்ன பண்ணுவே மொத்தமா வாங்கி வெச்சிக்குவே இப்ப நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோ பாரு இந்த உப்புமாக்கு இது என்னது ரவ சேமியா
ஆமா
க்ரோணி அதெல்லா வந்து யா யாருக்கு எப்டி டேஸ்ட் இருக்கோ அதுக்கு என்னென்ன மூடு இருக்கோ யார்யாரு ஒவ்வொருத்தவங்க ஒன்னென்னு கேப்பாங்க இல்ல இன்னிக்கு அதுப் பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா அதுக்கு ஏத்த மாரி நா வாங்கிக்கிறது அது டே பிரோக் ஃபாஸ்ட் மட்டோ டெய்லிக்கு வாங்கிறது பேசிக் நீட்ஸ் வந்து நா வந் இத மொத்தமா வாங்கி வெச்சுப்பே
மொத்மா கணக் போட்டு வாங்கி வெச்சிக்கனோ ஒரு மாஸ்துக்கு இவ்ளோ செலவாகும் அப்டின்னு
ஆமா நம்ம மளிகை கட பக்கத்துலேதா இருக்கு நம்ம வந்து இங்க ஒரு பத்து வருஷோ ஆச்சி அவர்கிட்ட எழுதி குடுத்துடுவே லிஸ்ட் போட்டு எழுதி குடுத்துருவே அவர் ஒரு ரெண்டு நாள் இல்லனா ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையு கொண்டு வந்து எறக்கிடுவாரு
ஓ சேரிங்க நா என்ன பண்ணிட்றிக்கேனா
உம்
அப்பப்ப தேவை என்னமோ அப்பதா போய் வாங்குவே
அதுலாம் கட்டுப்படியா அது அதுல இதுவும் இருகாதுமா ஆமா
சேரி அதுதா நா உங்களுக் கூப்டே நீங்க எப்டி பண்றீங்க என்னன்னு
நான் சொல்ற மாரி செய்யி அதாவுது மளிகை க நம்மள்க்கு தெரிஞ்ச மளிகை கடக்கார இருந்தாருனா என்ன பண்ணுவாருனா நம்ம ஒரு அஞ்சாயருவாய்க்கு வாங்கறோன் வெய்யே ஒரு மூணாயிருவா குடுத்து கூட ரெண்டாயிரூபா அடுத்த மாசம் சேர்த்து குடுக்குறோனா ஒத்துப்பாங்க
ஆமா
புரியுதா ஆ அந்த மாரி நம்ம ஒருத்தர்கிட்டயே வாங்கணுனா நம்மள்க்கு அவங்க பழகி போயிடுவாங்கில்ல அது நம்மளுக்கு கொஞ்சொ வந்து ஒரு பிளஸு தான் அதுக்குன்னு நம்ம எப்பவுமே வந்து கடனை வச்சு வாங்க கூடாது பாவம் அவரும் இதெல்லாம் வாங் நம்ம பொருளெல்லாம் வாங்கணு இல்லையா நம்ம தேவைக்கு எப்ப கொஞ்சம் நமக்கு கஷ்ட இருக்கோ மேலும் கீழும் இருக்கும் போது குடுத்தா அவரு ஒத்துப்பாரு சோ அதனால நான் எப்பவுமே வந்து அவரு இதை குடுத்துட்டு மொத்தமா வாங்கி வச்சுப்பேன் மேற்கொண்டு ஏதாவதுன்னாதான் போய் வாங்கிட்டு வந்து து சேரி
செரிங்க அப்ப மளிகை பொருளு முக்கியமானது எண்ண அதெல்லா முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறீங்க
ஆமா, அதுக்கபறோ கொஞ்சோண்டு சேவிங்ஸ் நம்ம வாங்கறதுல ஒரு பங்கு கூட நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியுதுல அந்த ஒரு பங்குல ஒரு பங்குதா பண்ண முடியுது
ம் ஒரு பங்கு கூட எங்க பண்ண முடியுது
பங்குல ஒரு பங்குன்ற நானு
அ ஒரு பங்குல ஒண்ணுமே இல்ல
அ மிச்சம் அதத்தா பண்ண முடியு வே அது என்ன அது நடுவுல யாருக் க்காவது ஒடம்பு சரில்லாம போயிடு இல்லியா கல்யாண வந் துரு இல்லியா பண்டிகை வந்துரும் அப்பல்லாம் நான் ஒண்ணா கொஞ்சம் அதிகமா செலவாய் போயிடும் அப்பல்லாம் என்ன ஆகும் நம்ம வந்து டக்குன்னு அவங்களுக்கு வந்து மொத்தமா குடுக்க முடியாது அந்த மாரி சுிட்சுவேஷன்லாம் வச்சு க்கோங்க அடுத்த மாசம் பாத்து குடுக்குறே
ஆமா ஆமா ஹ் நம்ம டெய்லி போனோனா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்
ம்
நம்ம தினமும் அவங்க கிட் ட்டிய வாங்கிக்கிட்டோனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்
ஆமா ஆமா அதாவது நான் சொல்றது வந்து மளிகை இந்த காய்கறி எல்லாம் அப்படி கிடையாது காய்கறில்லாம் டெய்லி வாங்கினதான் உண்டு அப்படி இல்லைன்னாலும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் வாங்க முடியு பிரிட்ஜல வச்சாலும் ரொம்ப ப்ரீஸ் ஆயிட் போயிடுது
ஆமா அது
இல்லன்னா வெயிலுக்கு ஆ ஆமா அதாவது ஒரு ரெண்டு நாளைக்குரியத்தை நான் வாங்கிட்டு வருவேன் இன்னைக்கு சென்சன்னா நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு ஒரு காய்கறி நாளைக்கு ஒரு காய்கறி மறுபடியும் ஈவினிங் போயிட்டு ப்ரஷ்ஷா வாங்கி கொடுத்ருது அது அவரு வேலைையில இருந்து வரும்போதுதான் வாங்க சொல்லுவ ஆமா ஆமா ஆமா நெறைய பேர் அப்படிதான் வாங்கிட்டு வராங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவர் அப்படி கிடையாது அவர் வரும்போது வெறும் கையோடு தான் வருவாரு போகும்போது வெறும் கையோடு தான் போவாரு வந்த பிறகு என்ன பண்ணுவாருன்னா ஆமா நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு முடிச்ட்டு அப்பறம் கேட்பார் எங்கயாவது போணுமா அப்படின்னுட்டு
ஓ
ஆ அப் அப்பதான் போவாரு அவருக்கு அங்க ஆமா வ வரும்போது புடிச்சு ய்விட்டு வறது கைல அங்க போயிட்டு இங்க போயிட்டு வாங்கிட்டுறது எப்ப வேல விட்டுதோ எப்போ வேல இல்லைன்ற அவருக்கு தெரியுமோ உடனே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகணு அதுக்கப்பறம் தான் மத்த வேலல்லா
ஓ வீட்டுக்கு வந்த உடனே போவாருங்ளா
அதான் சொல்றனே ஃரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரோ உட்காந்துட்டு அதுக்கப்பறம் கேட்பாரு ஆஹ் இப்ப சொல்லி எதாவது வேல இருக்கா இல்லன்னு சொல்லிட்டேனா போனை எடுத்து தந்துருது அவருடைய இத பாக்குறது யாருக்காவது மெசேஜ் அனுப்பணு மெயில் அனுப்பணு அது மாரி எதாவது பண்ணிட்டு உட்காந்துரு பரு ம் ஏண்டி கேட்டதுமே ஏ மளிகச்சாம என்ன பா திடீர்ன்டு நா அப்பப்ப என்ன தேவயோ அதுதா போய் வாங்குறே ம் ம் அதாவ்து அது சொல்லுவாங்கல்ல நியூக்ளியர் ஃபாமிலி ம் சின்ன ஃபேமிலியா இரு ந்தா சின்ன ஃபேமிலியா இருந்தா தெரியாது ச்ச் அப்பப்போ வான்ய்ட்டு இருந்தா தெரியாது இப்ப பெரிய ஃபேமிலியா இருந்ததுனா இன்ன பண்றது இப்ப எல்லாத்துக்கு நம்ம சும்மா சும்மா அலைய முடியாது
ஆமா
அதனால ஓரளவுக்கு கொஞ்சோ வாங்கி வெச்சுப்ப கொஞ்சோ எல்லாத்தியு மொத்த மொத்தமா கொஞ்சோ வாங்கி வெச்சுக்குறது ம் ஏன்னா நீ வேற சின்ன பசங்ள வச் சுற்குறியா டக்குன்னு வெளில போறதுக்கு கஷ் டப்படுவ
ஆமா
இருக்கிற மலிவு கரெக்ட் ட்ட போய் லிஸ்ட் குடுத்தீனா அவரே வீட்ல வந்து இறக்கிருவாரு
ஆமா
புரியுதா
இதுக்கு மேல அப்டிதா செய்யறம்மா
உம் சேரி சேரி சாப்ட்டாச்சா
சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் ஆஹ் சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு
ஏ நீங்க வீட்டுக்கே வர்ல
உம் இப்ப கூப்டு நா அங்க வந்திருக்கும்போது கூப் டாத
ஹ ஹ ஹ
ஆஹ் பாக்குற பாக்குற குந்தான வர வர அடுத்த வாரம் பாக்குற நானு அந்த பக்கோ வர வேண்டிய வேல இருக்கு தேவை உங்க வீட்டு சைடு வந்ததுனா நா போன் பண்ணி தா வருவ நீ இருக்கிறியே இல்லியெ நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிர போற
நா இருப்ப வாங்க
லீவ் இருக்குனு சொல்லிட்டு
இன்னு என்ன லீவு இருக்கு ஒரு மாசோ முடிஞ்சுல்ல
ஒரு வாரோ இருக்குல்ல சொல்ல முடியாது நமக் இருக்கலா அம்மா வீடுதான ஆஹ் அதனால போயிட கீய்ட போற ம் சேரி சேரி சேரி சேரி உம் உம் என்ன பண்ணுது சின்னவாண்டு ஆஹ் சாப்டாச்சு சின்ன வாண்டு என்ன பண்ணுது அது நாங்க நல்லா படிக்கிறானா
உம் பரவால
படிக்க உட்காந்து படிக்க வெய் படிச்சாதா இன்னைக்கு ஆமா அதுவூ அந்த காலத்துல எல்லா சொன்னாங்க பி ஏ னா பெரிய நாங்க எங்க பேரண்ட்ஸ் அப்ப பி ஏ னா பெரிய படிப்பு நாங்க படிச்சப்ப ஒரு டிகிரியாவது கண்டிப்பா வாங்கியே ஆகணு அப்படின்ட்டு இப்ப இரண்டு டிகிரி வாங்கியு ஒண்ணுமில்லாம இரு இது
ஆமா
உம் அப்டி இருக்கு
என்ன பண்றது
ஆமா ஏதோ இதாவது படிக்க வச்சுன்னா நல்ல ப்ரொபஷனல் கோர்ஸா படிக்கவச்சுரு புரியுதா சும்மா பி ஏ பி எஸ் சி பி கமு அப்டிலா படிக்க வச்சீன்னா நீ மறுபடியு இன்னொரு டிகிரி படிக்க வைக்கணு புரியுதா இப்ப பைய வேற பத் பத்தாவதுனு சொல்ற பாத்து ஓகேவா ம் சேரி சேரி சேரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு டி எனக்கு தூக்கமா வருது
சாப்பிட்டீங்கல்ல
போய் தூங்குங்க என்ன என்ன பண்ண சேரிமா
சரிம்மா
விடுமா ம்
ஆ சரிங்க